ஹலோ
ஹலோ வணக்கம்ப்பா எப்டி இருக்கீங்க
இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேமா நானு
சாப்டீங்ளா டீ காபி ஆச்சுங்ளா
இப்பதா குடிச்சுட்டு டீ ரொம்ப நாளா இந்த சாதா டீ தூள் வாங்கிட்டு வந்துட்டு இஞ்சி போட்டு குடிப்பே அது ஒரே ஆளுக்கு போடும்போது து நெறய டீ தூள் வேஸ்ட் ஆகுது ஆ இஞ்சி அதெல்லா நெறய வேஸ் செலது ஒரு நாலு பேர் போடுட்டா நல்லா இருக்கு
ஆமாங்க
நீ ஒரே ஆள் குடிக்கிறதுனால காஃபியே குடிச்சு குடிச்சு இன்னைக்கு போர் அடிச்சிட்டு திருப்பி மசாலா டீ தூள் வரு இல்லயா
சேரிங்க அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் சொல்லவா அந்த மாதிரி உங்களுக்கு இஞ்சி வந்து நெறய வேஸ்ட் ஆகுதுன்னு நெனச்சீங்கனா இஞ்சிய வந்து துருவிடுங்கங்க
சரிங்க
துருவிட்டு நல்ல அப்டியே நீங்க வச்சீங்கன்னாவே ட்ரை ஆயிடு இல்ல வெயில வச்சு நீங்க ட்ரை பண்றதுனாலு ட்ரை பண்ணிக்கலாங்க ஏலக் இருக்காங்க ஏலக்காவியு நீங்க ட்ரை பண்ணிக் ட்ரை பண்ணிக்லா ஏன்னா மசாலா டீ தூள் வந்து நம்ம நார்மல் டீ தூளோட காஸ்ட்லியா இருக்கு கோ நீங்க இத மசாலா டீ தூள நீங்களே மாத்திக்கலா அந்த டீ தூள் வாங்கிட்டு வந்துட்டு துளசி எல ஒரு பத்துங்க
ம்
புதினா இல ஒரு பத்துங்க
ஓ
பிரியாணி எல ஒண்ணுங்க
பிரியாணி எலையு போடணுமோ
ஆமாங்க ஆமாங்க இது எல்லாத்தையு நீங்க ட்ரை பண்ணிட்டு
ஆ
ஆ நல்ல ட்ரை பவுடரா ஆ மிக்சியில ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க டீ தூள்ள மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனா மசாலா டீ துலாயிடுங்க
இல்ல நீங்க அந்த த்ரீ ரோசஸ் மசாலா டீ தூள் அந்த டேஸ்ட் அது
வருங்க வரு வரு வருங்க வருங்க வரு நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கப்பா நீங்க கொஞ்சமா ஒரு டீ தூள் ஒரு ஐம்பது கிராம் டீ தூள் வாங்கிட்டு ஆ இந்த மதி ரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்கப்பா உங்களுக்கு ஏ ஆ உங்களுக்கு ஏன்னா நீங்க அந்த டீ தூளோட காஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு நார்மல் டீ தூள விட அதிகோ மசாலா டீ தூள்
ஆமாங்க
அதனால நீங்கள் இத ட்ரை பண்ணி பாருங்க இல்ல உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க ஒரு தனி டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இத அப்பப்ப தட்டி தட்டி டீ போடணும்ட்டு ஃபீல் பண்றீங்க இல்லிங்ளா அந்த மாரி இல்லாம அப்ப நீங்க இதெல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி ஒரு டப்பால வச்சுக்கோங்க அந்த நார்மல் டீ தூள் போடும்போது இதை போட்டு பாருங்க உங்களுக்கு பிளேவர் புடிச்சிருந்ததுனா கண்டினியூ பண்ணுங்க
ஆஹ்
இல்லாட்டி அது வேற எதுக்காவது ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்
சரி சரிங்க நான் என்ன பண்ணுவேன்னா இஞ்சி வந்து நசுக்கி போட்டேன்னா அந்த கார ஏறங் எறங்கறதல்ல அதனால நான் வந்துட்டு இந்த துருவி போடுவோம் இல்லைங்களா அது நான் அதிகமா துருவி போட்டுதான் இப்போ டீப்
அதேதாங்க துருவனதையே காய வச்சிருங்க காய வச்சு அரிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்பப்ப நம்ம துருவ வேண்டிய அவசியம் இல்லங்க
புரியுது ஆனா அந்த சாறு நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற மாதிரி கிடைக்காது இல்லையா
நீங்க ட்ரை பண்ணி பாருங்களேன் மசாலா டீதூள் கூட ட்ரை பண்ணிதானே கண்டிப்பா ரோஸ்ட் பண்ணிருப்பாங்க
அவங்க ஆமா அப்படித்தான் பண்ணிருப்பாங்க ஆனா எனக்கு அதுல காரம் வரல இப்ப நம்ம டீ கடையில போய் குடிக்கிறோம்ல டீ கடையில போய் குடிக்கும் போது அப்போ ரொம்ப அந்த காரம் தெரியும் எனக்கு அது ரொம்ப புிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி டீ குடிக்கணும் அதனால தான் இஞ்சிய வந்து அப்ப போவே பிர்ரெஷா
இஞ்சி வந்து அரைச்சிங்க வச்சுக்கிறாங்க அவங்க டீ தூக்கிட்டு ஆமாங்க டீ கடையில வந்து அப்படியெல்லாம் நம்ம தட்டி போடுற மாதிரியெல்லாம் அவங்க போடுறதில்ல அந்த அந்த சார் இருக்கு இல்லலைங்களா அததான் மிக்ஸ் பண்றாங்க அதனால தான் உங்களுக்கு கார வந்து டரக்டா தெரியுது
ஓ அதாவது அரைச்சி
ஆஹ் ஆஹ் ஆஹ் புழிஞ்சி வச்சுக்கிறாங்க டப்பா இல்லங்க வேணும்ன்ற போது அவங்க டெய்லி நிறைய இஞ்சிட்டி நிறைய கேட்பாங்க இல்லலைங்களா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் இத எடுத்து கலக்கி குடுத்துருவாங்க அவ்ளோ தாங்க இஞ்சி டீ கேக்குறவங்களுக்கு நார்மல் டீ நார்மல் டீ யா குடுப்பாங்க அதனால தா உங்களுக்கு காரம் வந்து நாக்குல அப்டி நுனி நாக்குல ஏறும் இல்லிங்களா டீ கடையில் குடிக்கிறது நீங்க இது இந்த மாரி ட்ரை பண்ணுங்க இந்த மாரி ட்ரை பண் நிங்க ஒண்ணும் இல்லங்க இப்ப நீங்க வந்து நீங்க துருவுறீங்க இல்லங்களா அது துருவே வேணா ஆ மிக்சில போட்டு நல்லா அரைச்சிருங்க ஒ சின்ன மெல்லிஸ் துணி நீங்க இதுல பண்ணீங்கன்னா வராது அந்த இ்ஞ்சிச்சாரு அவ்ளோ இதுவா சின்ன மெல்லிஸ் கிளா துணியில வந்து அந்த துருவுனதே போட்டுட்டு பிழிஞ்சிங்கன்னா அது வருங்க அது வந்து டீ வடி கட்டிட்டு அதுல ஊற்றி குடிச்சு பாருங்களேன் உங்களுக்கு அந்த பிளேவர் வருதான்ட்டு எனக்கு அடுத்த கால்ல ஷேர் பண்ணுங்க பாக்கலாம்
அதாவது
வடி கட்டிட்டீங்க இல்லிங்களா ஆமாங்க ஆஹாங்க வடி கட்டிக்கட்டீங்க இல்லிங்களா அப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த சார போட்டு ஆமா அதனாலதாங்க அந்த காரம் வந்து ஆ விற்றுனு ஏறும் அந்த நாக்குல
ஓ ஓ
அது நம்ம அப்டியே நம்ம கொதிக்க வச்சோம்னா அந்த கார தன்மை வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும்
ஆ
அ இது இது பண்ணும் போது நீங்க வந்து அப்டியே காரம் வந்து டைரக்டா உங்களுக்கு இதுவாக்குங்க அது தா வித்தியாசம்
ஏன்னா தட்டி போடுறத விட் தா எனக்கு வந்துட்டு சிவி போடும்போது காரம் நல்லா அதிகமா தெரியுது நல்லாவும் இருக்கு அது நா இருந்தாலும் நா எவ் எவ்ளோ பெரிய இஞ்சி துண்டு போடுவேன் தெரியுமா ரெண்டு டீ ஏ நல்லா ஒரு மூணு இஞ்சு டி இது இஞ்சி
அதான் ஒரு பெரு பெரு ஆமாங்க
பெரு விரல் நீட்டா அந்த ஒரு ஒரு விரல் அளவுக்கு நீட்டாந்த அவ்ளோ பெருசு எடுத் அத துருவி நா போட்டு அந்த அளவுக்கு எனக்கு காரம் வரணும் அது இஞ்சி நம்மளுக்கு கட் கட்டுப்படியே ஆகறது இல்ல
ஆமாங்க இஞ்சி வேற இப்ப வந்து அதிக வெலையா இருக்கு இல்லலைங்களா
ஆமா
அ அதிகமா வெளையா இருக்குங்க இப்ப இஞ்சி
ஆனா இஞ்சி இல்லாம என்னால குடிக்க கூட முடியமாட் இருந்துட்டயே
இல்ல நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு டப்பால ஸ்டோர் பண்ணி வெச்சுக் கோங்க ஃப்ரிட்ஜில ஃபிர்ஜ்ல வச்சுட்டு வேணும்ன்ற போது ஆ ஆமாங்க அது உங்களுக்கு வந்து நீங்க உங்களுக்கு எசன்ஸ் மட்டு தா மேல இதுவாகு அதுல சுண்ணாம்பு மாதிரி கீழே ஒரு படிம மாரி உருவாக்குங்க அது நம்ம உடம்புக்கு கெடுதியு கூட அந்த படிமு வந்து யூஸ் பண்ண வேண்டா
அதாவது இஞ்சி சாறு அரைச்சு தண்ணி ஊத்தி ஒரு
ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க ஆமாங்க வச்சட்டீங்கன்னாலு கீழ வந்து வெள் வெள்ளையா படியுங்க
ஆ
அது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது கூட இல்ல நம்ம டேரெக்டா யூஸ் பண்ணு போது அதையு சேர்த்துதா நம்ம சாப்பிடுறோ
ஆ ஓ
அது நம்ம உடம்புக்கு நல்லதும் இல்ல அந்த படிமம் படியது பத்தீங்களா வெள்ளையா ஒரு படியு அத வந்து நீங்க தூக்கி போட்டுருங்க
இந்த விஷயோல்லா எனக்கு உண்மையாவே தெரியாதுப்பா நீங்க எப்டியோ நல்ல வேல சொன்னீங்க
சேரிங்க சேரிங்க ரொம்ப நன்றிங்க
ஆங்க அப்புறங்க எனக்கு இது மட்டு தாங்க தெரியு இதுக்கே நா அதுதா சொன்னே உங்ககிட்ட நல்ல டிப்ஸ் நா இப்ப கத்துக்கிட்ட ஒரு இஞ்சி டீ ல வந்து
ஆ இல்லங்க இந்த மாதிரிதா எனக்கு ஹோட்டல்ல பண்றாங்க அத நா பாத்துருக்கே அப்புறம தா ஓ அதனாலதா அந்த காரோ வந்து நமக்கு சுருக்குன்னு ஏறுது அப்டின்ற மாரி ஆ நா ஃபீல் பண்ணங்க ஆ
ஒரு ஒரு துண்டு இஞ்சியு நம்ம போடுறது வந்துட்டு நம்ம அப்பப்போ அரைக்க முடியாது அதனால அத வச்சு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமன்றது எனக்கு
ஆ கண்டிப்பா ஸ்டோர் பண்ணலாங்க இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம வந்து அரச் ச்சு வெச்சோனா எவ்ளோ நாளைக்கு நமக்கு ஸ்டோர் ஆகுது இல்லிங்ளா
ஆமாங்க
இதுல வேணுனா உங்களுக்கு நம்ம பதப்படுத்தணும்னா சக்கரை யூஸ் பண்ணுவோ இல்ல உப்பு யூஸ் பண்ணுவோ தெரியுங்களா பதப்படுத் இருக்குரத்துக்கு நம்ம நம்ம படிக்கும்போதே நம்ம படிச்சிருப்போ பதப்படுத்துறதுக்கு சக் சரிப இப் அ பயன்படுத்தி பதப்படுத்துற முறை உப்பு பய ப பயன்படுத்தி பதப்படுத் துற முறை இப்ப உப்பு நம்ம டீக்கு போட முடியாது இல்லிங்ளா வேணா ஒரு ஸ்பூன் சக் சக்கரையை கலந்து வச்சிருங்கங்க
அஹ்
கலந்து வச்சுட்டீங்கன்னா அது அது பிரிசர்வேட் ஆயிடு இல்லிங்களா
ஆமா
அது வச்சுக்கோங்க அந்த மாதிரி இப்ப நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற மாரினா உப்பு கலந்து வைக்கலா உப்பு நம்ம கலைக்கி வைக்க முடியாது இல்லிங்களா டீக்கு யூஸ் பண்றது
ஆமாங்க
அதனால நீங்க சர்க்கரைய கலக்கி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க ஒன் வீக் இது ட்ரைப் பண்ணுங்க புடிச்சிருதுன்னா அப்புற மசாலா டீஸ் சைடே போக மாட்டீங்க நம்மளே வீட்டு்ல ஒரு மசாலாட் டீ ப்ரிப்பேர் பண்ணிடலா இல்லிங்களா
ஆமா
அ நல்ல செம்பருத்தி பூ இத எல்லா நம்ம அரைச்சு கூட நம்ம தனியா வச்சுக்கலாங்க
இல்லிங்க நீங்க சொல்ற ஒரு சில அந்த அளவுக்கு புடிக்கரதுஇல்ல அந்த செம்பருத்தி அது இது டேஸ்ட் ஏதாவது மாறிடுமோ எனக்கு காரோ வேணு
ஆ இல்லங்க நீங்க இது இது நீங்க இது பண்ணுங்க இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க இனி இஞ்சிய அப்டியே அந்த சாறு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு அப்டியே டீல கலக்கிட்டு அது குடிங்ளே அந்த சூட்டோடே கலக்கிட்டு அது ஒரு ரெண்டு ஆத்து ஆத்திட்டு குடிச்சு பாருங்ளே குடுச்ட்டு எனக்கு சொல்லுங்க எப்டி இருந்ததுன் சொல்லிட்டு வித்யாசொ உங்ளுக் கடைல குடிக்கிற ஃபீல் வந்ததா அப்பிடிங்கறத
ஆமாங்க சரிகி இந்த ஃபில்டர் காஃபி போடுவீங்கில்லயா அதுல எப் புடி நீங்க ஃபில்டர் பண்வீங்க
ஏங்க ஃபில்டர் காப்பி பவுடர் வாங்கிக்குறோங்க அந்த ஃபில் டர் காப்பி போட்றதுக்கு அந்த இது இருக் கில்லிங்ளா ஆ ஆ அதுல ட காஃபி பவுடர் கொட்டிர்றோங்க காஃபி பவுட்ரு உங்களுக்கு எவ்ளோ திக்கா வேணுமோ அதுக்கு தகுந்தாப்ல போட்டுக்கிட்டு காஃபி பவுட்ரு சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதுல ஊத்தி மூடி வச்சி விட்றனுங்க அது கீழ கொஞ்ச ஆ கீழ வருங்க எறங்கி வருல்லி ங்ளா அந்த எஸன்ஸு எஸன்ஸ் வருங்க கீழ கீழ ஒரு க ஒரு க ஒரு வ கா பா
இல்லெங்க எனக்கு அது தெரியிது ஆமா அது தெரியிது நா என்ன பண்றனா நா ஓ ஒரு ஆளுக்கு மட்டுந்தா நா டீ காஃபி போடுவே அந்த ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கா போடும்போது ஃபில்ட்ர போடும்போது ஒரு ரெண்டு மூணு ஸ்பூனாவது அந்த காஃபி தூள் போடுவே மூணு ஸ்பூன் காஃபி தூள் போட்டுட்டு ஒரு அப்புடியே தண்ணி சுடுதண்ணி கொதிக்க வச்ச தண்ணிய நா அப்டியே ஊத்
உங்களுக்கு இன்னொரு ஐடியா என்னன்னா இப்போ நீங்க அந்த மாதிரி ஃபில்டர் போட முடியலங்க நெறைய பேர் வீட்ல கொதிக்கிற தண்ணில இந்த பவுடர போட்டு கொதிக்க வச்சுட்டு ஆ கொஞ்சமா தண்ணி ஊத்திங்க கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு கா பால் கொட்டிக்கிட்டாவே வருதுங்க அந்த டேஸ்ட் வந்து ஆ ஆமாங்க அந்த சிக்கிரி வந்து நிக்கணுங்க சொல்லுங்க சொல்லுங்க
இது நா ஃபில்டர் போடு போது மேல நம்ம ஊத்துற தண்ணில இப்ப நறைய அர கப்பு தண்ணி ஊத்தணுனா கீழே ஃபில்டரே ஒவ்வொரு ட்ராப் ட்ராப்பா வருது பாருங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சமா நின்டா மட்டும்தா அந்த ஃபில்டர் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா வருது எவ்ளோ தண்ணி ஊத்துனாலு கீழ கொஞ்சோ கொஞ்சமாதா வரணு நா ஊத்துற தண்ணி ஒரு ஸ் சில நேரத்துல அப்டியே மொத்தமா கீழ இறங்கிடுதுங்க
இப் இப்டி கலக்கி விட்டுட்டா அந்த மேல எப்டி ஸ்ட்யின் பண்றதுக்கு ஒரு குச் ச்சி மாதிரி குடுத்துருப்பாங்க தெரியுங்
அது தாங்க அத வெச்சு அது மேல அந்த தண்ணிய ஊத்திடுறோ
ஆ ஆனாங்க நீங்க சாய்ந்தரோ காஃபி தூள் காபி போடணு நா ஃபில்டர் காஃபி ஏ காலிலையே அது போட்டுருங்க தண்ணி அந்த மாதிரி வராதுங்களே ஆ காலையில போட்டுட்டா அது ஏதோ உங்களோடது அந்த காஃபி மேக்கர் தப்பு இருப்புங்க
இல்ல ஒரு சில நேரத்துல வருதுங்க திடீர்னு ஒரு நேரத்துல நல்லா வருது ஒரு சில நேரத்துல நம்ம ர்ஊ த்துர தண்ணி அப்டிக்கீழ இறங்கிறுது
செரி செரிங்க செரிங்க நம்மளோட நேரோ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க அடுத்த கால்ல மறுபடியு நா நெ நிறைய டிப்ஸ்ஷஸன் ஷேர் பண்றேங்க
நன்றிங்க நன்றிங்க